துங்களா தோழி ஆ கேக்குதுங்களா தோழி ஏ ஆ கேக்குது ஆ ஓகே தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருகே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி பேசலாந்தோழி நம்ப
ம் இப்போ நம் ஆ இப்போ நம் னே எது பத்தின தம் அத பத்தி பேசலா அது வந்து எதனால நம்ளுக்கு வந்து முக்கியமா வந்து வருது அப்டின்னா நம்ப சிந்திக்கிறோ நெறயா சிந்திக்கிறோ ஒன்னுத்த பத்தியே ரொம்ப சிந்திக்கிற மாரி இருக்கு இல்லன்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோ அப்டின்னா அது ஏ வந்து நம்ளுக்கு நடந்தது அப்படிங்கற மாதிரி நம்ப ஆ இது வந்து நம்ம அது வந்து ஒரு சில விஷயங்கள்லா வந்து குடும்ப அளவுது சில பேருக்கு வந்து வேலையினுடைய அந்த டென்ஷன் ஆ அ வந்துரும் அ பெண்களா இருந்தாலு சரி ஆண்களா இருந்தாலு சரி அவங்ளுக்கு வந்து கண்டிப் பா வந்து அந்த மன ரீதியா பிரச்சன வரும் கேட்டீங்ன்னா அதுவு வரு உடல் ரீதியாவு அந்த பிரச் பிரச்சன வரு அப்டின்னு சொல்லா அந்த அளவுக்கு வந்து அந்த மன அழுத்தம் அப்படிங்குறது ஒருத்த ஒரு தவங்களோட அந்த ஆளயே வந்து மாத்திரு அப்படின்னு சொல்லா அந்த அளவுக்கு வந்து அ நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க அந்த மன அழுத்தம் அடிக்கடி அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அவங்களுக்கு இருக்காது அதையே நெனச்சிட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க அது வந்து ரொம்ப அஹ் இந்த வயசுல நம்மளுக்கு இது தேவையா அப்டிங்கற மாதிரில்லா வந்து அவங்க யோசி ப்பாங்க இவ்ளோ கஷ்டங்கள் நம்மளுக்கு எதுக்கு ஆஹ் நம்ம ஏ இவ்ளோ கஷ்டப்பட்டு வேல பாக்கணு அப்டி இப்டின்னு சொல்லிட்டு ஆயிரத் தெட்டு கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம இப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத் தனால நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோ அப்டின்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம எப்டி வெளில வரணு அப்டின்னு சொல்லிட்டு டக் க்குனு நம்ம யோசிக்க மாட்டோ மொதல்ல வந்து இது ஏ வந்தது எதனால இந்த மன அழுத்தம் நம்மளுக்கு வருது அப்டிங்கறதே நம்ம யோசிக்காம அதுல அப்டியே அ ஆழ்ந்த சிந்தனைய அதுல கொண்டுட்டு போவோ அதனால எல்லாமே வந்து பாதிக் ப்படு நம்ம ஒழுங்கா சாப்பட மாட்டோ மொ தல்ல அப்டிங்கற ஒரு விஷ்யோ வந்துட்டு மேல வந்து அந் த இந்த மாதவிடாய் அ காலகட்டத்துல லா வந்து நம்மளுக்குல்லா எப்டி இருக்கு அப்டின்னா அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு வந்து அந்த அ இது வந்து மாறிக்கிட்டே இருக் அத வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது எந்த மாதிரி எப்டி நடந்துப்போ அப்டின்னு நம்பளுக்கே தெரியாது ஆனா ஒரு சில பேர் அது வந்து புரிஞ்சு பாங்க ஒரு சில பேர் புரியாதவங்கல்லா இவ என்ன பைத்தியமா இவ ஏ இப்டி லா பண்ணிட்ருக்கா நென்ச்சிட்டா சிரிச்சு பேசுறா நென்ச்சிட்டா கோவமா இருக்கா இவகிட்டல்லா யார் பேசுவா அப்டின்ட்டு அந்த மாதிரி ஒரு இதுல போயிடுவாங்க ஆனா வந்து அவங்க வந்து ஆ அது அதனால அவங்கதா வந்து மன அழுத்தமா இருக்காங்க அப்டின்னு யாருக்குமே தெரியாது அது வந்து இயல்பா இப்ப இருக்கற பெண்களுக்கு வந்து நெறைய இப்ப இப்ப வர காலகட்டத்து பசங்களுக்குல்லா அந்த மாதவிடாயி நேரத்துலல்லா அவுங்களுக்கு ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க நா வந்து ஒரு அ பெண்ண பாத்த அவங்க வந்து தேர்வு எழுதும் போது கூட அவங்களால எழுத முடியல அந்த நேரத் துல அவ்ளோ மன அழுத்தமா இருந்தாங்க ஸ்ட்ரெஸ்சா இருந்தாங்க என்னடா ஒரு எக்ஸாம் கூட எழுத முடியலையே இப்ப வர பசங்களுக்குல்லா அப்டின்னுல்லா நா பாத்துட்டு இருந்த அந்த அளவுக்கு அந்த மன அழுத்தத்தை எப்டி சமாளி க்கணு எதுமே அவுங்களுக்கு வந்து அது தெரியல எல்லாமே மாறிடுச்சு அப்டின்னும் போது அதே மாதிரி ஆ நம்ம வந்து மன அழுத்தனா என்ன பண்றோ அப்டின்னா நம்ளீவ் உள்ளுக்குள்ளேயே போட்டு அழுதுக்குறோ வெளியில அத வந்து சில பேர் வந்து காமிக்க கூடாது அப்டின்னு நெனைப்பாங்க அதுவுமே இன்ன ரெண்டு மன அழுத்தத்த தா தரு அதனால எந்த ஒரு மன அழுத்தமா இருந்தாலு சரி நம்ம பிடிச்சவங்க கிட்ட அத வந்து விட்டு வாய் விட்டு பேசணு இல்லன்னா வந்து அத எப்டி வெளிப்படுத்தணுமோ அப்டி வந்து நம்ம வெளிப்படுத்தினோ அப்டின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த மன அழுத்தம் வந்து கொறையு நீங்க சொல்லுங்க எப்டி இந்த மன அழுத்தம் வந்து ஆரம்பிக்குது அதனால என்னென்ன பாதிப்புகள்லா நீங்க பாக்குறீங்க
கண்டிப்பா தோழி நீங்க கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க இந்த காலத்துல இந்த மன அழுத்தம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு ஒரு சின்ன கொழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் போம்போதே மன அழு த்தங்கள் இந்த காலத்துல இருக்கு சின்ன வயசு முன்னாடினா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆம்பளை க்குதா மன அழுத்தோ இருக்கும் அது கூட ரொம்ப எல்லாருக்குல்லா இருக்காது ரொம்ப எங்கன்னா ஒருத்தருக்கு இல்ல எங்க ரொம்ப ரேரா இருக்கு ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருக்குமே மன அழுத் தோ இருக்கு அவுங்கவுங்க வாழ்க் அவங்கவுங்களுக்கு ஏத்த மாரி இருக்காது எல்லாருக்கு ஒரே மாரி மன அழுத்தோ இருக்காது ஒருத்தர் ஒருத்தர்க்கு ஒரு ஒரு விதமா இருக்கு இப்ப ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற கொழந்தைங்களுக்கு பாத்தா அவங்க படிக்கிறதே ஒரு பெரிய அவுங்களுக்கு ஒரு ஆ மன அழுத்தமா இருக்கு அதே மாரி நம்ப வந்து கல்லூரியில போய் நம்ம பண்ண வேலைகள்லா இப்ப குழந்தைகள் பள்ளியிலயே பண்ண ஆரம்பிச்ட்டாங்க சோ அவுங்களுக்கு அது ஒரு மேம் வந்து ஒரு அவுங்களோட ஸ்கூல்ல இருக்க மேம் வந்து ஏதாவது ஒண்ணு ஏ படிக்கல அப்டின்னு கொஞ்சோ ஹார்ஷா கேட்டாலே இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பெரிய ஆ எப்டி சொல்றது ஒரு நம்பள அசிங்கப்படுத்திட்டாங்க நம்பள இது மாரி கேட்டுட்டாங்க எல்லாருக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன